கேக்குது சொல்லுங்கோ
சொல்லுங்கோ என்ன சாப்டிங்கோ என்ன பண்றீங்கோ
ம் இப்பந்தா கப்போட்ல துணியெல்லா அடி அடுக்கி வெச்சுட்டு வந்து உக்காந்துருக்கே
புரியில
கப்போட்ல
ம் ம்
துணி எல்லா அடுக்கி வேச்சுட்டு வந்து உகாகாந்துருக்கே
ஏ இப்பதா அடுக்குணுமா
மார்னிங்கே எடுத்து போட்டது மடியா இருந்தனா அப்டி வச்சுட்டு இருந்தே செரி வெச்சிருவோ அப்டி சொல்ட்டு வெச்சுட்டே
எனக்கு தெரிஞ்சு உனக்கு நைட்லா பகல் மாதிரி ஈவ்னிங் அதா மார்னிங்லா நைட்டு மாதிரி நெனைக்கிறேப்பா
அப்டின் இல்ல
ஆ
அப்பில்லா இல்ல
அப்டிதா
ம் செ அப்டிதா
கரெக்டா
ம் கரெக்டுதா
ம் இன்னா ஒன்னு சாப்புட தா மாட்டேன்ற
ம் சாப்புலாலனாலும் பவர் இருக்கு
இந்த பருவ எங்கதா போய் எடுக்கணு பாக்கணு
அதெல்லா இல்ல சாப்பலனாலு எனர்ஜி இருக்கு
எனர்ஜி இருக்கு
ம்
பாக்கலா நெனைஞ்சி எத்தன நாளைக்குனு
ம் பாக்ள
ஆ
ம் பாப்போ
பாக்கலா பாக்கலா எத்தன நாளைக்கு அந்த ரேஞ்சுனு
ம் பாக்லா
ம்
ம்
நீ என்னை என்னை பார்த்தால் நாளாச்ச அந்த வீடியோ செம்ப டிரென்டிங்கா போயிச்சுல்ல
அப்டியா
அந்த வீடியோ அந்த மலிம அந்த இதுமலி எரி
ம்
ப்ரப்போஸ் பண்ணுவாங்களே அப்டி சூப்பர் இப்ப எல்லா பொண்ணுங்களு அத போட ஆரம்பிச்சிருச்சீங்கோ
எனக்கு இப்படிதா ப்ரப்போஸ் பண்ணணு
ம் ம் ம் ம் உண்மையா இருந்தாலே போது அப்டின்னு நம்பலே ஒண்ணு அப்படிதா ப்ரப்போஸ் பண்ணனு நானு ம்
யாருக்கு போய் ப்ரோப்போஸ் பண்ணிறாதீங்க புடிச்சு தள்ளி உட்டுருவாங்கோ
ஆமாமா கரட்தா
ம்
ஹ ப்ரோப்போஸ் பாப்பல நீ அப்டி இப்டி நென்ச்ச அவ்ளோதா சங்கு தா
என்னது
நம்ம ப்ரோப்போஸ் பண்ணுன் நீ கேட் சங்கு கேட்டோன்னா சங்கு தான்றே
அய்யோ
என்னே கரட்டுதான்னே
ம் கரெக்ட்தா கரெக்ட்தா ம் வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்கோ
எல்லாரு எல்லாரு தூங்கறாங்க
ம் நீங்க தூங்கல
நா அப்புறோ தா
ம் ம்
நீ வீட்ல நம் உங்க வீட்ல என்ன பண்றாங்க
ம் தூங்கியாச்சு எல்லாரு
ம்
தூங்கியாச்சு எல்லாரு
தூங்கியச்சா அண்ணா
அண்ண இன்னைக்கி வரல
எங்கருக்குறா
ஃப்ரெண்டு வீட்ல
என்ன பண்றா
அங்க தூங்குறா
வீட்ல கேக்க மாட்டாங்க
சொல்ட்டு தா போனா
ம்
ம்
பரவால்லையே
பரவாயில்லையா
ம்
ஏ அடிக்கடி அவே அங்கதா தூங்குவா
வீட்ல எது கேட்க மாட்டங்களா?
அங்க பொண்ணுங்கேருந்தா தானே கேட்பாங்க. அங்க பசங்க தானே? அதனால கேக்க மாட்டங்க
பரவால்யே,
உங்க வீட்ல, விட மாட்டாங்களோ?
ம் ஆமா.
அவ அப்டியே அங்க வீடியோ கேம்ஸெல்லா வெளையாடிட்டு, அப்டியே தூங்குவாங்க.
ம் , எதோ, என்ன?
ம்
எதோ ஒண்ணு.
ம் ஏதோ ஒண்ணு, நால்லம் கேட்டா விட மாட்டேங்க?
நீ கேட்டாலும் விடுவாங்க. நீயா கேக்க மாட்ட
ஐயோ! விட மாட்டாங்க. அது எப்டி விடுவாங்க.
என்ன பண்ற சென்னை ஏறி வான்ற
ஓ! அப்டி, சொல்றீங்களா?
ஆமா.
இதுவரைக்கும் பிரண்டு வீட்டுக்கே விட மாட்டாங்க. இதுல நா சென்னை ஏறி வருணுன்னு சொல்றீங்களா?
நீ, கேட்டு பாரு.
எப்டி சென்னை போட்டுமாண்ணா
ம் ம் சும்மா அவளெல்ல அனுப்ப மாட்டாங்க எனக்கே தெரியுமே
ம் அப்பரேன்னா, ம்
இப்ப பண்டே அனுப்ப மாட்டாங்க எப்பவுமே. ஏ பேக்கடு அவ பொண்ணுன்னாலே பயப்புடுவான்தானே
ஆமா.
ம்
ம் ம், அதல்லாம் அனுப்ப மாட்டாங்க.
நீ தான் சொன்ன, நான் பொண்ணுங்கள மா நான் வந்து, வேலுநாச்சியார் தெரியுமா?
இல்ல அவுங்களுக் ஆ, அவுங்கல கேவலப்படுத்தாதீங்க. யே கூட கம்பெர், கண்டிப்பா,
வேலுநாச்சியா நீயா
அப்டியாங்
இல்லியே
என்ன பூ பெயர் சொல்ட்டு இருக்காதீங்க
தில்ல
யார்கிட்டயுமே அப்டி சொல்லிட்டு இருக்காதீங்க.
ஏ
யாராச்சும் அப்டி சொன்னா, நம்புவாங்களா?
நம்பி தான் ஆகணும்.
ம் ம்
ம் என்ன பண்றது அதானே
ஆமா என்ன பன்றது
செரி விடு, என்ன பண்றது.
செரி விடுங்க, என்ன பண்றது.
சிரிப்பு ஒலி. செரி விடு. நீ எப்போ வந்து, ஒரு வேலுநாச்சி அந்த மாதிரி அப்றம் வந்து கல்பனா சாவ்லா மாதிரி அவுங்கள மாறி, எப்ப நீ ஆகுறது?
எதுக்கு நான் அவங்கள மாரி ஆவனும் இருக்கது போலே இருந்த
ஒரு வீர் மங்கை
ம்
அது மாரி நீ எப்ப ஆவது
அப்டி கேக்குறீங்களா
ம்
நாய் அங்க வந்தாலே நா இங்க நிப்பே எங்கிட்ட இந்த கேள்விய நீங்க கேட்கலாமா
புரில
நாய் அங்க வந்துச்சுனாலே நா இங்க நிப்பே
என்கிட்ட இந்த கேள்விய கேக்கலாமா
அதுதா சொல்றே தைரியமா எறங்கி அடி இது நம்ம காலோ
ஆ அப்டி சொல்றீங்களா
ம்
மோட்டிவேட் பண்றீங்ளே அதுவு நைட்ல
இப்பயை போயிட்டு ரோட்ல போய் ஜாலி நின்டுவா போ
ம் ஆமா ஆமா இப்பவே போய் ரோட்ல போய் நிக்கிறே
என்ன இப்பயே போ
ம்
வெத் ரோட்ல போயிட்டு நா வீரமங்கைன்னு சொல்லு
அப்றோ அவ்வளோதா வீட்லேந்து இல்ல எனக் செரி நீ வெளியே போய்‌ நின்னுக்கோ ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின்னு சொல்வாங்கோ
எயே
லைட் ஆஃப் பண்ணாலே இங்கிருந்து இங்க போமாட்டே என்ன போய் இந்த நைட்ல இந்த ரோட்ல போய் நிக்க சொல்றீங்க நீங்க
நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க மாட்டீங்களா அப்போ
லைட் ஆஃப்பன்னா தூங்குவே
லைட் ஆஃப் பன்னிட்டனா இங்க இருந்து அடுத்த ஹாலுக்கோ ரூமுக்குலா போ‌மாட்டே
ம் ம் ஓ ஓ பயிப்பிடுவீங்க
ம்
பயிப்பிடிவீங்க பயன்தாங்கோலி பயன்தாங்கோலி
அப்டி சொல்ல கூடாது
ஆ
அப்டிலா சொல்ல கூடாது
ஆ
வேற ஏதா சொல்லிக்கோங்கோ ஆ பியர் இங்கிலீஷ்ல சொல்லுங்கோ அப்ப கொஞ்சோ ஓகேவா இருக்கு
ஏயா தமிழ்ல
தமிழ்ல சொல்லும் போது ரொம்ப எப்டி சொல்ல
அசிங்கமா இருக்கறா மாரி இருக்கு பயந்தாங்கோலி
நீ இப்போ நீங்க அப்போ நைட் டைம்ல போவீங்களா
போவேனே எங்க போணுமோ போவே சொல்லு
ஓ செரி விடுங்கோ
ம்
இந்த டாப்பிக்கு இதோட விட்டுருவோமா
சேரி ஒகே விட்ரு அப்போ வெஸ்டன்ல இந்த இத சாங்லேயே சொல்லு
ஓ அப்டி சொல்னுமா
ம்
ம் சொல்ல வரமாட்டேங்குதே எப்டி சொல்னு தெர்லே
தெரிஞ்ச சொல்வாங்க சரின் பேசுனே
அதா வரமாட்டேங்குது எப்டி சொல்ணு அப்டினு
யா
தெர்லியே வரமாட்டிங்குது
நா சொல்ல சொல்லி நா அசால்ட்டா கொஞ்சு வேஸ் பண்ணுனே
நேம்லா சொல்ல முடியாது ம்
ஏஹா செரி நீ
ஆ நீங்கோ
தைரியசாலி
ஓ அப்டி சொல்லன்மா நா அத எப்டி நம்புறது நா அப்டி சொல்லதுக்கு
ம்
ந அத எப்டி நம்புறது நீங்க ஒரு தைரியசாலின்னு சொல்ட்டு சொல்றானா
ம்
ம் என்ன பண்ண சொல்றதுக்கு நீங்க எது சொன்னாலு செஞ்சிருவீங்கோ
பரவால அப்டின் நல்லா அப்டி தெரிஞ்சது நல்லத்தா என்ன பண்ணாலு தெரிஞ்சிருமே என்ன பண்ணு செஞ்சு ஆகுனு சுந்தரு நடுல் இருந்தாய்ங்க
ம்
அப்ப மன்த்துக்கு சந்தோஷ்மா இருக்கு
ஓகே சேரி சேரி
ஆ
ம் சேரி சேரி அப்றீன்னா
என்ன
சொல்லுங்க
சொல்லு நீதா சொல்ணு சொல்லு சொல்லுங்க
சொல்லுங்கோ
சொல்லுங்கோ
ம் டைம் முன்ஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு கால்ல பேஸ்வோமா
ம் சேரி சேரி
ம்
ம்